கம்
உம் வணக்கம் எப்படிருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
உம் நான் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாம் சூப்பராா இருக்காங்க உங்க வீட்டுல
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க
சேரி சேரி சேரி ஓகே ஓகே உங்க வீட்டுல பெட்ட எல்லாம் வள்த்துறீங்களா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பிடிக்குமா
உஹம் என்ன சொல்றது பெட் இருக்கு ஆனா வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்ல சொல்ல முடியாது என் பையன் வந்து நா நேட்டீவ் ப்ளேஸ் போயிந்தோம் அப்ப என் பையன் வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க விளாடுவாங்கல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க நாய் குட்டி போட்டா எனக்கு தாடா அப்படின்னு சொல்லியிருக்கான் அது வயிதல வயிதல இருக்கும் போதே புக்கிங் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான் நா சொன்னேன் நா அஹ் ஆஹ் என் பையன் சொல்லுவன் எம்மா நம்ம வளத்தது கிடையதுமா அச்சி சத்தா வீடுலேயும் வளர்கக்கட்டங்க ஏன் அம்மா வீட்லேயும் வளக்க கிடையாது நாங்க ஒரே ஒருதடவதா எங்கம்மா வளர்க பத்தாங்க அது கரெக்டா ஒன் இயர்ல வந்து இறந்து போச்சி அதுல இருந்து எனக்கு அப்போ நா குழந்த எனக்கு அத பத்தி தெரியாது அப்ப நா சொன்ன எனக்கு பெட் பத்தி தெரியாாத மௌரியா அது வந்து நம்ம எங்க போனாலு வெளியூக்கு போனாலும்ம என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது வேண்ட வேண்டா அாமான்னு சொன்னே சொன்னா அவேன் கேட்க மாட்டேன்ட்டா ஆஹ் தூக்கிட்டு வந்துட்டா தூக்கிட்டு வந்தேனா அது பிறந்த குட்டி லைட்டா அப்பதா கண்ண திறந்துருக்கு பதினாறு நாள் நினைக்கிற துக்கிட்டு வந்துட்டா நான் சொன்னே வேண்டாண்டா கொண்டு விட்ரு அப்டின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன்
ம்
என்ன பேசனானோ தெரியாது அவங்க அப்பா சொல்றாங்க சரிய அவன் ஆச படுரல இருக்கட்டு வச்சுக்கட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அப்டி சொன்னாலு அது நாய்குட்டி பக்கத்துலேயே போக மாட்டாங்க அ பறோ எனக்கு அதுதா கொஞ்சோ இதா இருக்கு அப்போ நா தூக்கிட்டு வந்துட்டோ டெய்லி பாலு அது எப்டின்னா செரி வந்துட்டு அதுக்கு டெய்லி அர லிட்டர் பால் காய்ச்சி வப்பே அது ஒழுங்கா கூட குடிக்காது அது சொல்லுவோல பட் ண்ணைய கிடந்ததா அதோட அரும தெரியுனு குழந்த மாரி அத பா பா நல்ல புசு புசு புசு வரம்பிச்சுட்டா நா எடுத்துட்டு வந்தது பிள் கலர் ஆனா அவ வளர்ந்து நிற்கிறது வந்து கிரே கலர் யாரு பாத்தாலு சொல்லுவாங்க அவங்கங்க உங்க நாய் பாார்கக்கும் போது அழகா இருக்கு முகலச்சணமா இருக்கு அப்படி காது வந்து ரபிட் மாதிரி இருக்கு அதுக்கு அது வந்து அவங்க ரொம்ப த்துட்டு நினைக்கிற
ம்
ஆனா சொன்ன போன புறோ வீட்டு ஆட்கள் தவிர ஒரு ஆட்கள வீட்டுக்குள்ள விடாது இதுக்குயா ஒரு நாளுக்குலா வீல உட கேட்ல கட்டி டுவோ நைட்டு மட்டு தா அவுத்து விடுவோ ஃபுல்லா சுத்திட்டே வருவா வெளியில எந்த எடத்துக்கு நாங்க விட மாட் டோ அதே மாதிரி நாங்க குட்டியா இருக்கும் போது ஒரு கூட்டிட்டு போய்டுவோ கார்ல கார்ல முன் மடியில வந்து உக்க்கந்துக்கிடுவா பசங்க பின்னாடி இருப்பாங்க இப்ப அவன் வளந்தனால முன்சீட்டு அவருக்கு போயிடுச்சி நா பின்னாடி போயிருவே இப்டி பாத்துட்டே வருவா இப்டி பாத்துட்டே வருவா ஜன்னல் தொறந்திருக்கணு தொற ஜன்னல் தொறந்திருந்தா நல் கழுத்து வந்து வெளியில இப்டி தொங்கு இப்டியே சுத்தி சுத்தி பாப்பான் அவனுக்கு ஒரு ஹேப் பினஸ்ட் இப்போ வந்து நாயோட சின்ன சின்ன கோல் ஏ பைய யூடியூப்ல பாத்து வச்சிருக்கா நா ஆ சைடுல தொங்க போட்டு அத ரொம்ப ஹாப்பியா இருக்கு அம்மா அப்டின்னு சொல்லுவான் அது கார்ல போனோன்னே நாக் சைடுல தா தொங்குவோ ஓ அப்டி இப்டி அத அந்த ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன பாக்கணு ரெண்டு மூணு நாள் ஊருக்கு போனா கூட்டி போயிருவோ ஒரு நாள் ஊருவுட்டு போனா கூட்டு போ மாட்டோ நாங்க கார்ல பேக் பண்ணி வைக்கிறத பாத்தே கத்துவா நா சொல்வே அம்மா ஊருக்கு போயி நா ஆனா நாங்க அதுக்கு இப்போ மாறிட்டோ ஏன்னா டாக்டரு என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு வேக்சின் கூட்டு போம்போது என்ன சொன்னாங்கன்னா அவன தொடவே விட மாட்டேன்ட்டா டாக்டர் தொடவே வு ட மட்ட மாஸ் போட்டு தான் பண்ணுச்சு அப்போ நாங்க அவனை பிடிக்கும்போது எங்கள பாத்து உறு உறுன்னு சொல்லுச்சு அப்ப டாக்டர் சொன்னாங்க எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க அவங்க
உம்
இந்த நாய் நல்ல பிரீட்மா விட்டுறாதீங்க அது வந்து நீங்க ஹாண்ட் டச் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் அவன் உங்க கண்ட்ரோலுக்கு வருவான் இல்லடா வரமாட்டான் அப்பிடின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து அதை டச் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லடா ரொம்ப பண்ணுவாங்க டச் பண்ணி குளிச்சா திரு ஆனா நல்லா சொல்லுவான் அப்ப அவ பேர சொல்லிட்டு அஹ் வந்து சிட் அப்டி சொன்னா உக்காருவான் ஆனா அவன்ட இருந்து ஒரு பொருள் வாங்க முடியாது ப்ரோ பந்து போட்டன்னா வாய்ல எடுத்து வச்சுக் அந்த ஒன் அவ்வர் ஆனாலும் நம்ம கூப்டா அவன் பக்கத்துல வருவாம் உட்காருவாம் ஆனா ஒரு பொருள் வாங்க முடியாது ஆனா அவன் என்னன்னா அவனுக்கு நல்ல நம்ம என்ன சொல்றது சில நாய்களுக்கு நல்ல அறிவு இருக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல
உஹ்ம் உஹ்ம்
அதே மாதிரி தான் ஏன்னா நான் காலையில சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு வெளியில பெருக்க போவன் இப்போ நான் வந்து சங்கிலி எடுத்து கெட்டுணு கெட்டணு நா கேட்ட ஓபன் பண்ணாம அவன கெட்ட வந்தோம்னா கெட்டவே விட மாட்டா சுத்திக்கிட்டே தா வருவான் நா சொல்லுவே ஏ வாடா எடெ வாடா வாடா அப்டின்பெ அதுக்கப்பற தா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகு ஐய்யயோ கேட்டு ஓபன் பண்ணல அப்டின்ட்டு கேட்ட ஓபன் பண்ட்டு சாவி வா ஓபன் பண்ணிட்ட வா உன்ன வாக்கிங் கூட்டு போற வா அப்டின்னு சொன்னதுக்கு அப்புறோ ஃப்ரெண்டு கேட்ல வந்து ஒரு சிட் உக்கார்வா நா கெட்டுட்டு போனு
உம் உம்
அந்த அளவுக்கு அதுக்கு வந்து நா உயிர் அதே மாரி ஏ ஹஸ்பண்ட் வந்து சட்ட போடாம வெளில வாக்கிங் கூட்டு போ மாட்டாங்க அவங்க சட்ட போடாம எறங்கிட்டாங்கன்னா கெட்டவே விட மாட்டா அதுக்காக வெளில போம்போது அந்த சட் பே போட்டுட்டு கெட்னா என்ன என்ன என்ன கெட்டவே விட மாட்ட ப்ரோ அந்த டைமே குள்ள நா போணு சிக்ஸ் தேர்டினா சிக்ஸ் தேர்விற்கு போனு அது சவன் ஓ கிளாக் ஆயிடுச்சுனா விடிஞ்சுச்சுனா எனக்கு நா கெட்டவே முடியாது இது அவங்க தா ஆனா அவங்க சொன்ன ஒடனே கேப்பா நா சொன்னா கேக்க மாட்டா நா சொல்லுவ சோறு விக்கிர்துலா நா நா ஒனக்கு நீ பட்னியா இருந்தா ஒடனே அர லிட்ரு பால் கச்சி விக்ரது நா தா ஒவ்வொன்னு அவ்ளோ பாத்து பாத்து பண்றே ஆனா நீ என்னடானா இப்டி பண்ற அப்டின் நா சொல்லுவ அவன்ட்ட இப்டி பாப்பா மொறச்சி
உம் உஹ்ம் உண்மதா உம் உஹ்ம் உம் அதாங்க்கா சோ நானுமே பெட்டு வச்சிருக்கே சொல்லப்போனா நானுமே பாத்தேனா குருவி வச்சிருக்கே சோ குருவிலே குருவி ஓ ரெண்டு இருக்கு கிளி ஒன்னுருக்கு மீன் வளத்துறே அதே மாரி அ ம் ஃப்ரெண்டு வீட்ல பக்கத்து வீடு தா சோ அவுங்க வீட்ல நாய் இருக்கு சொல்ல போனா கி கிளி வந்து பேசூ நா வச்சிருக்க கிளி வந்து பேசூ அது வந்து யாருக்கூ தெரியாது கிளி வீட்ல வளக்கக் கூடாதூன் ஒரு இது இருக்கு பட் நா வச்சிருக்க கிளி பேசுங்கிளி கிளி நா பாத்தீன்னா சின்னதிலே வாங்கிட்டு வந்துட்டே வாங்கிட்டு வந்து ஆ வீட் இல்ல எங்கேயுமே கூண்டுமே கூண்டு எங்கயுமே இல்ல கிழியு சரி குருவி இது இது லவ் பேட்ஸ் தா சோ அதுவுமே குருவி கூடே இல்ல அதாவது பாத்தீங்கன்னா அங்கங்க உக்காந்துருக்கு ஆனா அசிங்க மட்டு பண்ணாது வீட்டுக்குள்ள அது ஒரு எடத்துல மட்டுனா உக்காரணு அந்த ஓர் எடத்துல அந்த எடத்துல இக்க மாரிதா உக்காந்து அசிங்க பண்ணணு அந்த இது இது பண்றது மத்தபடி வேற எங்கேயுமே பறந்தாலுமே கூட அதே மாரி கத்தாதுங்க அமைதியா தா இருக்கு வீட்டுக்குள்ள அமை நா வந்தா மட்டு தா கத்து பக்கத்துல அதே மாரி அது ஃபுட்டு வந்து யாரு வச்சாலு எடுத்துக்காது நா வந்து வச்சாதா நா வந்து கு நா ரென் நாளானாலு சரி நா வந்து குடுத்தா மட்டுதா எடுத்துக்கு அ தண்ணியு கூட நா வந்து குடுத்தா மட்டு தா தண்ணி எடுத்துக்கு அந்த குருவியு செரி அந்த கிளியு செரி ரெண்டு பேருமே அப்டி பா வளத்துருக்க சின்ன வயசுல இருந்து பபு இந்த வண்டி மேல வண்டில போனா தோல் மேல ஒக்காந்துட்டே தா வருவாங்க அப்டிதா வரு ஆ ஓ குருவிக்கு கிளி கூட்டு போ மாட்டே ஆனா லவ் பேட்ஸ் ஒன்னு எடுத்துட்டு வா வானா வந்துரு ஒக்காந்து தோள் மேல ஒக்காந்துக்கு வண்டில போனா போ வான் தோள் மேலயே ஒக்காந்திட்டு வரு எவ்ளோ தூரொ போனாலு எவ்ளோ வெஸ்டே போனாலு பறக்காது எ மேலே தா உய் அப்படியே பறந்தாலு எங்க போனாலு எ மேலே வந்து உக்காந்திக்கு சோ அப்டி தா வளத்துருக்கு இப்ப வரைக்குமே அது இந்த கிளி சூப்பரா பேசும் நா வச்சிருக்க கிளி வந்து பா ஏனா அவ்ளோ சூப்பரா பேசு ஆ வச்சிட்ருக்க வளத்துட்ருக்க வீட்ல ஆஹ் ஏ கிளி வருவ நானு யார் யாரோ வருவாங்க பாக்குறதுக்கு பக்கத்து வீட்டுல கொழந்தைங்களா இன்ச்சுனா கூட்டு வந்து வெளாட வெச்சுட்டு போவாங்க கிளி அது கொல்லாது ஒண்ணொ பண்ணல அமைதியா இருக்கொ இன்னொன்னு ஏ ஃபிரண்டு வீட்ல வெச்சிருக்க அங்க ரெண்ட் நாய் இருக்கு சோ அத நானு வளத்திட்டு தா இருக்கே அது என்னன்னா ஒண்ணு வந்து ஜெர்மன் செர்ஃபடு இன்னொன்னு வந்து இது ரெண்டு நாய் இருக்கு மொத்தொ சோ ரெண்டு நாய்க்கு நீங்க நாய்க்கு ட்ரஸ் போட்டு விட்டு பல்லு வலக்கி விட்டு நீங்கல்லா பாத்திருக்கீங்களா எங்க ஃப்ரெண்டு வீட்ல அது டெய்லியும் அந்த நாய் காலைல பல்ல விலக்கி விடுவாங்க பல்லு விலக்கி விட்டு டெய்லி குளிப்பாட்டி வெச்சி அதுக்கு தனியா பர்ஃவ் யூம் இருக்கு பர்ஃவ்யூம் அடிக்க வெச்சி அதுக்கு டிரஸ் போட்டு விடுவாங்க டெய்லியும் டிரஸ்ஸு போட்டு விட்டு அப்டியே அந்த முடியெல்லாம் சீவி விடுவாங்க பேண் பாப்பாங்க அதுக்கு சாம்பிராணி போடுவாங்க இவ்ளோ வேல இருக்கு அதே மாரி உடம்பு சரியில்லனா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பத்தாயிரம் இருவதாயிரம் ய செலவு பண்ணுவாங்க அந்த மாரி அந்த நாய்ய அப்படி பாக்குராங்க அந்த நாய் மேல எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது அவ்ளோ சூப்பரா வீட்டுக்குல்லேயே தா வளப்பாங்க வெளில எல்லா இடத்துக்கும் போகும் வீட்டுக்குல்ல எல்லா இடத்துக்கும் போகும் ஆனா எங்கேயுமே வாயே வைக்காது சாப்பாட்டுலேயும் சரி எங்கேயும் வாயே வெக்காது வீட்டுக்குள்ளயே தா இருக்கும் ஏசிலேயே தா வளரும் இன்னமே சோ அப்டியும் போது எந்த ஒரு இடத்துக்கும் போகாது வராது அதே மாரி யாரயும் உள்ள அதாவது யாரையும் உள்ள இந்த ஜெர்மன் செப்பாடு போலிஸ் வளத்துராங்கல அந்த நாய் அது கிட்டத் தட்ட அது ஏரி நின்னுச்சினா ரெண்டு கால்ல நின்னு ச்சினா எனக்கு மேல இருக்கும் நானே ஃபைவ் பாய்ண்ட் செவண் ஹைட்டு எனக்கு மேல கிட்டத்தட்ட ஆறடிட இருக்கு அந்த நாய் ஏன்ச்சு நின்னுச்சினா அவ்ளோ பெரிய நாய் அந்த நாய்க்கு ஊட்டி விட்டா கூட தா சாப்டும் ஆல் மட்டும் தான் பெருசு அந்த நாய் பாக்க தா பெருசா இருக்கும் ஆனா இன்னும் எடுத்து சாப்ட தெரியாது டெய்லி ஊட்டி விடுவாங்க வந்து கொழந்தைங்க எப்டி ஊட் ஊட்டி விடுவாங்க அது மாரி ஊட்டி விடுவாங்க அதே மாரி கொழந்தைங்க எப்டி ராவடி பண்ணும் வேணா வேண்டானு அதே மாரி அதுவும் ராவடி பண்ணும் இவுங்க கைல பொம்மை வச்சட்டு விளையட்டு காமிச்சட்டு இந்த நாய்க்கு சாப்பாடு ஊட்டுவாங்க டெய்லியுமே அதுவும் அழகா கொண்டு போய் சாப்பாடு வாய வச்சோனே அழகா வாய தொறக்கும் அப்டியே வச்சி அப்டியே போடுவாங்க இன்னமும் பாக்கும் போ அவ்ளோ ஆச டெய்லி நாம கூட அப்டி ரெடி ஆக மாட்டோம் பர்ஃபெக்டா ஸ்கூல் பசங்க எப்டி ரெடி பண்ணி விடுவாங்க காலைல எந்துருச்சோன பர்ஃபெக்டா ரொடி பண்ணி விட்ருவாங்க அந்த கொழந்த அந்த நாய்னு கூட சொல்ல மாட்டாங்க பசங்கனு சொல்லுவாங்க அவுங்க வீட்ல ரெண்டு பசங்க இருகாங்க அதுல இந்த நாயி மொத்தமா நாலு அவுங்க பசங்கனு தா சொல்லுவாங்க ஏய் பசங்க எங்கடா அப்டினா வருவாங்க எங்க அவுங்க சத்தோ எங்க கேட்டாலும் குடு குடூனு வந்துரு அதே மாரி அவுங்க ஊட்டுனா மட்டும் தா சாப்புடும் மத்த படி வேற யாரு ஊட்டுனா சாப்டாது அந்த நாய் ரெண்டு நாயுமே எ வீட்ல கிளி எப்டியோ அதே மாரி தா எங்க வீட்ல எப்டி வளத்துறமோ அதே மாரி தா வளத்துறாங்க இன்னுமே ரொம்ப சென்டி மெண்ட்டு அதே மாரி மீனு இருக்கு மீனும் அதே மாரிதாங்க மீனு ஃபுட்டு் நா போட்டாதா சாப்டும் மீனு சாப்டாது அவுங்க ரெண்டு ஃபைட்டர் ரெண்டுமே ஃபைட்டர் ரெண்டுமே நான் போட்டா மட்டும் தான் சாப்டும் எங்க வீட்ல யா ரு போட்டாலும் சாப்பிடாது அப்டி வளத்துருக்கே இப்போ வரைக்குமே என்ன பாத்தச்சுனா அப்டியே ‌பாத்துட்டே இருக்கும் என் மூஞ்சயா பாத்தனா என்னையே பாத்துட்டே இருக்கும் நான் அந்தான்ட போயிட்டனா போய்டும் கரக்டா வந்து உக்காந்தனா திரும்ப நான் என்னையே பா்த்துட்டு இருக்கும் வேற யாரு வந்தாலும் பாக்கவே பாக்காது சோ அந்த மாரி இன்னும் பெட்டு இன்னும் நறையா வாங்கணும்னு ஆசை ஆனா ஒவ்வொரு பெட்டும் ஆனா ஒவ்வொரு டைம் ‌வாங்கி டெத் ஆன தெல்லாம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப கலங்குன காலங்காலலா உண்டு இந்த பூனை ஒன்னு வளத்துனே நல்லா வெளிநாட்டு பூனை வாங்கி வளத்துன ரோட்ல அடிப்பட்டு இறந்துருச்சு சோ அப்போ விட்டது தான் அந்த பூனை யெல்லாம் வளத்தக் கூடாதுனு சொல்லி அப்ப விட்டது ரொம்ப கதை கலங்கிட்டே சின்ன வயசுலயே ரொம்ப கலங்கிட்டேன் சோ அதுக்கப்றோ பூனையும் வளத்துனே அதுக்குப்புறம் குருவியும் சோ இத மட்டும் வளத்திட்டு இருக்கேன்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தான் அது வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாரி தான் எங்க வீட்லயும் அதே தா ஷாம்பு என்ன சோப்பு என்ன பெர்ஃவுயூம் என்ன அதுக்கு உடம்புக்கு முடில நா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பெட்ல தா கூப்புட்டு போவோ அது தம்பி தம்பி தா சொல்லுவோ அதுக்கு வந்து அவன் ஒரு நாள் சாப்புடுல கூட எங்க மனசு தாங்காது ஒரு குழந்த எப்டி சாப்பிடாம இருக்குமோ அதே மாரி நீ அதே மாரி நாங்க சென்னைக்கு ரீசன்டா போனோ எனக்கு அவ்ளோ அழுக ஃவர்ஸ்ட் டைம் இவன விட்டுட்டு போம்போது ஏங்கி ஏங்கி அழுது இருக்க அதுக்கப்புறோ என்ன சொன்னாங்க நாய் கூட்டிய டாக்கர்ல கொண்டு விட்டுட்டு போகு அப்படின்னு இங்க தம்பி என் தம்பிக்கு மட்டு கேட்கு அவ கூட பெட்டா இருப்பா அவன கொண்டு விட்டு வீடியோ கால் பண்ணதுக்கப்புறோ தா என் மன திருப்தியாச்சு
உம் உம் உம் ஓகே ஓகே சரி நம்ம தொடர்ந்து பேசுவோ ஓகேங்களா ஓகே நன்றி நன்றி நன்றிங்க உம்